ஹலோ.
ஹலோ.
ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா.
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க.
ஆஹ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க.
தோ நா இப்பதா மார்க்கெட் போய்ட் வந்தே
ஓ அப்டியா என்னென்ன வாங்குனீங்க
சும்மா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்சு அப்றோ வீட்டுக்கு தேவையான கொஞ்சோ பொருள்லா காலி ஆயிடுச்சு அதெல்லா வாங்கிட்டு வந்தே
ஆமா இப்போ காய் பழங்கள் எல்லாமே வெல அதி
ஆம்மா உம் அதுதா ஒரு வாரத்துக்கு என்னென்ன வாங்கணுமோ அதுக்கெல்லா நெறைய செலவாகுது
எந்த காயோட வெல ரொம்ப அதிகது நா மார்க்கெட் போயே ரொம்ப நாளாச்சு அப்பப்போ பக்கத்துல கடையில தா வாங்கிருவே
நா மார்க்கெட் போய் தா வாங்கிட்டு வருவே ஆஹ் தக்காளி அப்றோ பீன்ஸ்சு கேரட்டு் எல்லாமே கொஞ்சோ வெல அதிகமாதா இருக்கு
ஓ ஓ அப்டியா நா நேத்தொட கடைக்கு போய் வாங்குனப்பா மார்க்கெட்ட போய் வாங்கி வெக்கதா நெனச்சுட்ருந்தே ஆனாலு எங் எங்க வீட்டுல வேலையே சரியா இருக்குது போறதுக்கே நேரொல்ல
ஆமா ரேட் அதிகமாச்சுன்னு வாங்காம இருக்க முடியாதில்லையா நம்ம சாப்புடணுமே
மா அதுதான முக்யோ நம்ம வாழ்றது அதே வந்து உனக்கு எல் நல்லா சாப்புடணு அப்படி அப்படிங்கறதுக்காக தான எல் ஓடி ஒ வேல அத்து சம் வெக்கிறோ
ஆம்மா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா ஆன்லைன் ஷாப்பிங்லா பண்ணுவீங்களா
ஆன்லைன்ல ஷாப்பிங்
நானு பண்ணுவே ஒவ்வொரு நேரோ ஆஹ் டிரெஸ்ஸு வீட்டுக்கு தேவையான பொருள் அந்த மாரிலா
ஏ
இருக்கீங்களா
ஆம்மா ஆன்லைன்ல வாங்குறது உம் நல்லதுதா ஆஹ் ஆஹ் அனா சில நேரோ பாத்து நா நேர்ல வாங் வாங்கற மாரி கொஞ்சோ பொருள்லா நல்லா லா இருக்கா காது அ கொஞ்சோ குவாலி டி கம் கம்மியா தா தெரியு ஆனா ஆனா நம்ம எப் ப்றோ சமி வே
உம் உம் உண்மதா நீங்க சொல்றது ஒரு வாட்டி நா ஒரு டாப் போட்டே அது வேற ஒரு கலர்ல வந்துட் ச்சு கேக்குதா ஹலோ
கேக்குதுங்களா
எனக்கு கேக்குது உங்களுக் கேக்குதுங்களா
இப்பதா கேக்குது
நீங்க பேசுனது எனக்கு விட்டு விட்டு தா கேட்டுது இப்ப கே
இப்போத க்க ஆ கேக்குது
ஓக்கே ஆன்லைன் ஷாப்பிங் பண்றதெல்லா நல்லாத்தா இருக்கு நா ஒரு டாப் போட் டா அது ஒரு டாப்பு வேற கலர்ல வந்துடுச்சு அப் அப்றோ என்ன பண்றது பிடிச்சது வரலயேனு ரிட்டன் பண்ணிட்டே
ஓ ரிட்டன் பண்ணா உங்களுக்கு நீங்க பே பண்ண அமௌண்ட்லா கரெக்டா வந்துருதா
வருது குடுத்துடுறாங்க அதுக்கான ரீசன் வந் து நம்ம கரெக்ட்டா போற்றுனு போட்டா வந்து வந்துடுது அந்த பிராடக்ட் வந்து ரிட்டன் எடுத்துட்டு போறாங்கல்லையா எடுத்துட்டு போயி அன்னிக்கி ஈவினிங்குள்ள நமக்கு அமௌண்ட் வந்துருது
ஓ அப்டியா நான் ஒரு தடவை வாங்கிட்டு ரிட்டன் போட்டேன் ஆனா பாத்தீங்கின்னா அதுக்கான காசே வரல நானும் கஸ்டமர் கேருக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி என்ன என்னவோ பண்ணி பாத்துட்டேன் அதுக்கப்புறம் செரி இவனுங்க தரமாட்டன்ங்க போலா அப்டின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனா இதுலயும் வந்து சில போர்ஜரில இருக்கு க்கதான் செய்யுது
இருக்கு நம்ம வந்து இந்த ர்ரெஸ்ட்டான அந்த ஆப் மூலியமா போனா நமக்கு கெடைச்சிருது இப்போ நெறய ஆ இதுலலா வருது இல்லையா அத் இதெல்லாம் நெறய பொய்யா தான் இருக்கு ஃபஸ்ட் சிஓடியே இல்லன்னு சொல்றாங்க அதுக்கப்பறம் வந்து ஆ பேமெண்ட் பண்ணாதான் வந்து பொருள் அனுப்புவேன்னு சொல்றாங்க அந்த மாரி பேமெண்ட வாங்கிட்டு நம்ம நம்பரை பிளாக்ல போட்டுட்டு போய்டுறாங்க
ஆமா ஆமா அது நெறய இந்த ஆப்ல எல்லாம் வாங்கினும் அப்டின்னா இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலல்லாம் வாங்கினா அதெல்லாம் நெறைய அந்த மாரி போடுறாங்க வாங்கி எனக்கு பேமெண்ட் வரல திங்ஸ் வரல அப்டின்னு சொல்லி நெறைய பாக்கதான் செய்றோம் செரி நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணுவீங்களா ஷாப்பிங்க்லாம் போய் டரக்டா பர்ச்சேஸ்லாம் பண்ண மாட்டீங்களா
போவோ போவோ அந்த பண்டிக டைம்லலா அந்த கூட்டமா இருக்கும்ல அதுலலா போய் வாங்கறதெல்லா நல்லாதா இருக்கோ அப்போ லேட் நைட்டா போவோ அப்டியே போயிட்டு நல்ல கடையெல்லா அந்த டைம்ல நறைய இருக்கோ அந்த தீபாவளி டைம்லலா நறைய இந்த டவுன்ல போனோம்னா நறையக் கடைங்க இருக்கும் பாக்கவே நல்லா இருக்கு லேட் நைட் போனா ரொம்ப சீப்பாவும் கிடைக்கும் அங்க
நானும் அப்டிதான் ரொம்ப நாள் போணும் போணும்ன்னனு ஆசைப்பட்டேன் ஆனா இந்த வருஷம் தீபாவளிக்குதான் போனே பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அது மாரி பொருளுமே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கிடைச்சுச்சு
அ அப்போதான் வந்து சின்ன சின்ன வியாபாரிங்கள்ல்லாம் வந்து நெறைய பேரு நெறைய கடை போடுறாங்க அ நம்மளும் அவங்ககிட்ட வாங்கின மாரி இருக்கு ஏதோ ஒண்ணுன்னா நம்ம ஆன்லைன்ல போட்டுக்கலாம் இல்ல இந்த மாதிரி பண்டிகை டைம்லன நம்ம போய் பார்த்து த்து நமக்கு புடிச்சதை எடுத்தாதானே நல்லா இருக்கும் அப்பதான் நமக்கும் ஒரு திருப்தி வெளியே போனாலும் நமக்கும் ஒரு நல்லா இருக்கு
ஆமா ஆமா நானுமே அப்டிதான் அ மேக்சிமம் வந்து வந்து கடையில தான் போயி பர்ச்சேஸ்லாம் பண்ணுவேன் கடையில தான் போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணுவேன் அ எப்பவாதுதான் ஆன்லைன்ல பாத்துட்டு ஏதோ ஒரு பொருள் புடிச்சிருந்துச்சு அப்டின்னாதான் வாங்குவேன்
எங்க சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது சின்ன வயசுல இந்த மாரிலாம் போனது இல்ல அ அம்மா அப்பா போய் என்ன வாங்கிட்டு வராங்களோ அதுதான் நமக்கு ஆனா இப்ப இருக்க பசங்க அப்டில்லாம் கிடையாது அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அவங்களே வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க
பசங்க இப்போ எல்லாருமே வந்து தெளிவாயிட்டாங்க நம்ம சின்ன பசங்கலா இருக்கு போதெல்லா வீட்ல அடோ பிடிக்க மாட்டோ இது வேணோ அது வேணோ அப்டின்லா சொல்ல மாட்டோ ஆனா இப்ப இருக்குற பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா க்கு வேணும் அப்டின்னா அதை நம்ம குடுத்தாதான் அவங்க வந்து அமைதியா இருக்கிறாங்க இல்லன்னா ரொம்ப சண்டை போட்டுட்டு எனக்கு அது வேணும் அத வாங்கி தரலன்னா நான் இப்டித்தான் இருப்பேன்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாாதான் இருக்காங்க
ஆமா ஆனா நம்ம அந்த அளவுக்கு விடக் கூடாதுல்ல அதனால வந்து நாங்க நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுதான் அப்டின்னு நம்ம என்ன பழக்க வழக்கத்துல இருந்தோமோ அதே வழக்கத்துக்கு அவங்களையும் கொண்டு வந்திருக்கோம் நான் சொல்றது ஏன் பச பசங்கள அவங்க அப்டிதான் அந்த அளவுக்கு நம்ம என்ன வாங்கி குடுக்குறோமோ அதை போட்டுப்பாங்க அந்த அளவுக்கு ராவடி பண்ண மாட்டாங்க ஆனா இப்போ ஒரு ரெண்டு வாட்டி கொஞ்சம் ராவடி பண்ணா என் பொண்ணு
ஓ அப்படிங்களா இப்போ இருக்கற பசங்க டிவி பாரத்துதான் ரொம்ப அதிகமா சேட்டை பண்றாங்க டிவில வர அ வீடியோஸ்ஸீ அதுல வர ரீல்ஸுகள் பார்த்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டு ஆ வீட்டுல என்ன சொல்றோம் அதெல்லாம் கேக்குறதே இல்லை அதனால உங்கள டிவி பாக்குறத வந்து மொதல்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ண வைக்கனு அப்ற
ஆமா இந்த டிவி போட்டாலே அப்போல்லாம் நம்ம இருந்தப்பல்லாம் கேபிள் இருக்கும் இந்த சேனல் மட்டும்தான் படம் பாட்டு நாடகம் இப்படி ஓடும் ஆனா இப்ப வந்து டிவிய போட்டாலே ஒரே ஷார்ட் வீடியோஸ் ரீல்ஸ்ஸீ இந்த மாதிரிதான் என்ன பேசுறாங்கன்னே தெரியல என்ன பண்றாங்கன்னே தெரியல அததான் வேணுங்கறாங்க இத வாங்கி தரியா அத வாங்கி தரியா இது செஞ்சு தரியா அது செஞ்சு தெரியா இப்டித்தான் கேக்குறாங்க நம்மளும் புதுசு புதுசா ட்ரை பண்றோம்
ஆமா அத பாத்துட்டு வீட்லயு வேற ட்ரை பண்ணி பாக்குறாங்க இந்த மாதிரி வந்து வீடியோ பாத்தே இந்த மாரி நா செஞ்சு பாக்கணோ வீட்ல அப்டீனு சொல்லி அ அந்த மாரிலா ரொம்ப பசங்க வந்து ஃபோனுக்கு வந்து இப்போ அடிக்ட்டு ஆயிட்டாங்க
போன் டிவி எல்லாத்துலயுமே வருதுங்க இது ஒரு வைரஸ் மாதிரி ஃபுல்லா வந்து அ எல்லாரையுமே ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு
ஆமா நீங்க சொல்றது சரிதான் அது வந்து நம்மதான் வந்து கொஞ்சம் சரி பண்ணி ஒரு விளையாட்டு இந்த மாதிரி இதல வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண வைக்கணும்
இங் இப்போ இருக்கதுல எங்கெங்க விளையாட கூட ஆள் இல்ல ரெண்டு பேரு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரேதான் அ ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயேதான் ஓடிட்டு இருக்காங்க
நாளா வந்து வீட்டுல வந்து போய் விளையாடுன்னு சொல்லி அடிச்சு போய் வெளியில போய் விட்டாலும் திரும்ப வந்து வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்குருவேன் நான் டிவிதான் பாரப்பேன் நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன் டிவி தான் பாப்பேன் போன் தான் பாப்பேன்னு சொல்லி இப்பதான் கொஞ்சம் ஒரு ஒரு மாசம் போனை வாங்கி வச்சிருக்கேன் அ இப்ப வந்து டிவி தான் பாக்குறேன் இப்ப அதையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண வைக்கணும்
நான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஆப் பண்ணிடுவேன் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சுதான் டிவி போடுவேன்
ஓ செரி செரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நா அப்பறமா பேசவா
அடுத்த கால்ல பேசலாம் பாய்